ஹலோ
ஹலோ
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோம்
ஆ சாப்படீங்கிளா
நாங்க காலேல சாப்பட்டோம்
ஆ நாங்க வந்து பொங்கல் சாம்பார் சட் இது சாப்பட்டோம்
சேரி சேரி நாங்க காலையில வந்துட்டு இட்லிஅப்பறம் கேசரி தேங்கா சட்னி
ஆ
இதெல்லாம் நாங்க சாப்பட்டோம்
செரி செரி செரி செரி உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப புடிக்கும்
எனக்கு ரொம்ப புடிச்ச சாப்பாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட் புட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல சிறுதானியோம் சிறுதானிய என்ன வந்து கம்பு கேழ்வரகு வச்சு ஒன்றேன் த பிஷ்மே எனக்கு ரொம்ப புடிக்கும் அது நம்ம அந்த நாள் ஃபுல்லாவே நம்மள வந்துட்டு ரொம்ப எனர்ஜிட்டிக்கா வச்சிருப்போம் அது இல்லாம பல்ல எப்வுமே ஃபுல்லா இருக்கிற மாரி பீல் குடுக்கும் சோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான பேசிக்காவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா அலு அதனால எனக்கு மதியம் சாப்பட மதியோம் ரெண்டு மணி மூணு மணி கூட ஆயிடலாம் அதனால எனக்கு இந்த மாரி காலையில சாப்ப ற அந்த உணவுகள் வந்துட்டு சிறுதானியமா எடுக்கும் போது டம்மியும் புஃல்லா இருக்கும் அதுனால எனக்கு பசிக்கிறதும் கொஞ்சம் லேட்டா இருக்கும் சோ இதுதான் நான வந்து காலையிலயே எப்பவுமே பிரேக்பாஸ்ட் எடுக்கு பிரிஃபர் பண்றேன் ஃபுட்டு நீங்க எல்லாம் காலையில எனன மாரியான சாப்பாடு எல்லாம் சாப்படறத்துக்கு விருப்படுவீங்க
நாங்க வந்து காலையில வந்து இட்லி தோச எங்க பசங்களுக்கு சப்பாத்தி புடிக்கிறதுனால வந்து சப்பாத்தி இந்த மாரிதான் செய்ய வேண்டியதா இருக்கு எனக்கும் வந்து இந்த கம்பு இதெல்லாம் செய்யணும்னு ஆச தான் ஆனா காலையில வந்து ஆ ரொம்ப அவச என்னதான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சாலும் ஆ ஒவ்வொரு ஒவ்வொரு வேலயா முடிச்சு காலேல சாப்பாடு காலேலக்கு தேவயானது அ மத்தியானம் சாப்பாடுன்னு முடிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மி தான் அதுக்குள்ள வந்து அவங்க ஸ்கூலுக்கு கிளப்புறது அந்த மாரி இருக்கும் போது வந்து அ ரொம்ப டைமே இல்லாத மாரி இருக்கு திருப்பி கிளம்புனதுக்கு அப்பறம் வந்து இன்னொரு கொழந்தை இருக்கு அதுக்கு வந்து சாப்பாடு வுட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வாழ எல்லாம் முடிச்சாவே வந்து அ ரொம்ப ஒரு மாரி ஆயிடுது செரி சாயங்காலம் ரெடி பண்ணுவோம்னு நினைச்சா அவங்க வீட்டுக்கு விட் அவங்க ஸ்கூல் விட்டு வந்தாலே அவ அவங்கள பாத்துக்கவே நேரம் சரியா போயிடுது அதனால இனிமேதான் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு கால்ல போயிட்டாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க இனிமே கொஞ்சம் நமக்கு தேவயான பொருளு அப்புறம் வந்து இந்த பவுடரு திரிக்கிறது இந்த மாரி சத்தானது ஏதாவது திரிச்சு வைக்கணும் அப்டின்னு இனிமேதான் நான யோசிக்கிறேன்
இதுவரைக்கும் நீங்க காலேல செஞ்ச உறவு இல்லை எது வந்துட்டு அ உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறீங்க
நான வந்து காலேல அந்த அளவுக்கு வந்து நெறைய போட்டு செய்ய மாட்டேன் ஏன்னா ஆ நான வந்து காலல செய்யறத விட மத்தியானம் அந்த ச நைட்டுக்கு தான் நான வந்து அஹ அந்த வித விதமா இப்ப எங்க வீட்டுல வந்து பன்னீர் பட்டர் மசாலா அந்த நான் எல்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கும் அது வந்து எனக்கு காலையில பண்ண முடியாது அந்த சோளா பூரி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவுமே என்னால காலையில பண்ண முடியாது இன்னொன்னு வந்து பொங்கல் வந்து எங்க ஹஸ்பண்ட் பிடிக்கும் ஆனா பொங்கல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சரியா வரல ஆஹ் மத்தபடி வந்து எனக்கு நல்லா செய்யற சாப்பாடு ஆஹ் அப்படின்னா வந்து எனக்கு சாயங்காலம் தான் செய்ய முடியும் ஏன்னா அப்பதான் எனக்கு நிறைய நேரம் இருக்கும் காலையில வந்து இதே லீவ்னால சனி ஞாயிறு லீவ்லனா எனக்கு அந்த நேரத்து கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாலே வந்து அஹ் சரியா நேரம் இருக்கு அது இன்னொன்னு மத்தியானத்துக்கு வந்து ஆஹ் செய்வோம் சாப்பாடு ஏதாவது செய்யறனால வந்து காலை லைட்டா தான் எடுத்துக்குவோம் ஆ இப்போ நாங்க நல்லதா ஏதாவது செய்யறோம் அப்டின்னா நைட் தான் செய்யவோம் இப்ப எங்களுக்கு மோமோஸ் ஒரு நாள் செஞ்சோம் அப்பறம் சாண்ட்வஜ் வந்து இந்த ஹெல்தி சாண்ட்வஜு வ நடுவில் வந்து ஆ இதுலல்லாம் வந்து நெறைய விலைத்தளங்கள் எல்லாம் வந்து இது இது ரொம்ப ஹெல்தி இது ப்ரோட்டீன் அவ்வளவு இருக்கு அப்டின்னு நினைக்கும் போது செரி செரிண்ணும் போது அதுக்கும் எங்களுக்கு நைட் டைம் தான் டைம் இருக்கும்
காலையில ஏந்துச்சு மன கட்டுறதுல்ல நீங்க எதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சன ஆ காலை ல கொஞ்சம் சீக்கிரமா வச்சுங்கன்னா எல்லாமே பண்ணலாமே
காலையில என்னதான் சீக்கிரம் எந்திரிச்சாலுமே வந்து ஆஹ் சாம்பா ஒரு ஒரு அடுப்புல வந்து காய் வைக்க வேண்டியது இருக்கு குழம்பு வைக்க வேண்டியது இருக்கு ஆஹ் ச சீக்கிரம் சீக்கிரம் பண்ணாலும் காலையில சாப்பாடு வேற தனியாதான் பண்ண வேண்டியது இருக்கு அது போக வந்து பசங்களை வந்து அவங்கள எழுப்பி ப்பி அவங்கள குளிக்க வச்சு சாப்பாடு வச்சு யூனிஃபார்மை போட்டு எல்லாமே பண்றதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுது அவங்கள பல்லு வளர்க்கறல இருந்து அவங்க எழுப்பி அவங்க ட்ரெஸ் அவுத்து அவங்கள குளிக்க வச்ச மறுபடிய வந்து அவங்கள தோட்டி உ்கார வச்சு அவங்களுக்கு சா சாப்பாடு ஊட்டி அவங்களுக்கு ஷூ போட்டு எல்லாமே கிளப்பவே வந்து எனக்கு கொ ரொம்ப டைம் ஆயிிருது இப்ப நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா எனக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம தான் ஒரு ஆற வரைக்கும் தான் எனக்கு வந்து இந்த சாப்பாடு பண்றதுக்கான நேரமே அதுக்குள்ள வந்து நான் காய வெட்டணும் காய நைட்டே வெ ந பையனோட நான ஒரு எட்டு மணி வரைக்கும் சொல்லிகொடுக்க உக்காந்துருக்கேன் அந்த எட்டு மணிப்பறம் வந்து எனக்கு நை சாப்பாடு பண்ணதான் எனக்கு நேரம் இருக்குது இப்ப வந்து யாராவது ஒருள் சப்போரிவ் இருந்துஹ் ஒரு சாப்பாடு பண்றது இல்ல புள்ளைங்க ஏதாவது இ டியூனு லாம் ஆனா வந்து படிப்பு வந்து டியூசன்ல சொல்லிடுக்கறத விட நம்ம சொல்லி் கொடுக்கும் போதுதான் வந்து அவங்க நல்லா படிக்கிறாங்க டியூஷன்ல படிக்கும் போது வந்து அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அவங்க டியூஷன் போனாங்கன்னா எனக்கு அந்த ஆறு மணில இருந்தும்ஹ் நேரம் இருக்கும் எட்டு மணி வரைக்கும் நேரம் இருக்கும் நம்ப ஆனா சொல்லி நம்மளே பண்றதுனாலறு மணக்கு ஏத ப குடிக்க வச்சு படிக்க வைக்க ஆ எணி வரைக்கும் படிக்க வைக்கண்டிய இருக்கு அவ படி முடி நான் வந்து சாப்பாடுக்குள்ளேயே நுழைய மாதிரி அத முடிக்க கக்கவே எனக்கு ஒன்பது மணி ஆயிருது ஒன்பது மணிக்கு அப்புறம் பாத்திரத்து கழுவி வீடு தூத்தாடலாம் எனக்கு டைம் ஆயிருது அப்புறம் வந்து நைட்டுக்கான காலையிலக்கான சாப்பாடுக்கு வந்து என்னால செய்ய முடியல திருப்பி காலையில எழுந்திரிச்சுதான் எனக்கு பண்ற மாதிரி இருக்குது இப்ப மாதிரி வீட்டு்ல வந்து எல்லாம் வேலையை வந்து நானே தான் பண்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து காலையில வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுனா சாப்பாடு பண்றதுல இருந்து பேக் பண்றது ஆர வைக்கிறது அந்த நேரத்து சாப்பாடு விட்டுறதுன்னு எட்டு மணி வரைக்கும் அவங்களுக்கு களப்ப வேண்டியது இருக்கு திருப்பி அவங்க கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வரவே வந்து எட்டே முக்க ஆயது அவங்க போய் பஸ் ஏி விட்டுட்டு வரவே வந்ததுக்குப்புறம் இன்ன இன்னொரு குழந்தை இருக்கு அத கிளப்பி அத ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுக்கு பத்து மணி ஆயிருது அவங்க நடந்துதான் போய் விட்டுட்டு வந்த வீட்டுக்கு பத்தரைக்கு வந்து வீட்டு வேலையை கொஞ்சம் பார்த்தாலே பன்னெண்டு மணிக்கு அவங்க வ இத ரொட்டனா இருக்கு கொஞ்சம் கூட வந்து டைம் இல்ல இனிமேதான் வந்து ரெண்டு பேரும் ஒரே டயத்துக்கு போயட்டு ஒரே த்துக்கு வர்றதுனால டைம் இருக்கும் நினைக்கிறேன்
நீங்க பண்ற உணவுகள்ல உங்க வீட்டுல உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது நீங்க விரும்பி செய்றது அந்த மாதிரியான என்ன வந்து நீங்க பெரும்பாலும் செஞ்சுகிட்டு இருக்கீங்க இது நாள் வரைக்கும் அத எது உங்களை வந்துட்டு வீட்டு ல என்ன சொல்லி பாராட்டியிருக்காங்க அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான உணவுகளை ரொம்ப உங்க்கிட்ட இருந்து எதிர்பாரக்குறாங்க
உம் எனக்கு வந்து அசைவம் நல்லா செய்ய வரும் அதனால வந்து நான் பிரியாணி செஞ்சா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மத்தபடி சைவத்துல எனக்கு வந்துட்டு சாம்பாரு எதுவுமே வந்து அந்த அளவுக்கு வர்றது இல்ல அஹ் சைவ சாப்பாடு வந்து எப்படி சொல்றது என்னமோ தெரியல ஒ வ மிஸ் ஆகுது ஒரு வேலை வந்து எல்லாரும்ஹ் கடையில பொடி வாங்கி போடுறாங்க ஆஹ நிறைய வந்து செய்யறதுனால அந்த டேஸ்ட் வருதா இல்ல வந்து நான் வந்துஹ ரொம்ப வந்து இப்ப சா புளி குழம்புக்குன்னு தனி பொடி வச்சிருப்பாங்க ஆனா எனக்கு வந்து கடையில பொடி வாங்கிடி னால வந்து புழம்புக்கும் நான் வந்து சாம்பார் தூளை போடுறேன் கொஞ்சம் மல்லித்தூள் போடுறேன் இனிமே என்ன பண்றது நினைச்சிருக்கேன்னா அதுக்குன்னு பொடி அரைச்சு தச்ச வச்சக்கும் மல்லத்தூள் மிளகா தூ அந்த மா போட்டு வந்து தச்ச வச்சும்ச்ச வச்சக்கா கட வா ஏா வந்து அதுலதான் டேஸ் குடுக்குது ஆஹ் நான் செஞ்சேன்னா வெறும் வந்து ஏதோ தேங்காய் அரைச்ச ஊத்தின குழம்ப மாதிரி இருக்குது நான் வந்து செய்யறதுல வந்து எனக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்கும் உங்க வீட்டுல செய்யறதுல உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அததுாவது சிற்றுண்டறி காலையில சாப்பாடா இருக்கு இருக்கட்டும் மத்தியான சாப்பாடா இருக்கட்டும் எது வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் எது செஞ்சா வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்கள எது செஞ்சா பெட்டரா இருக்கும் இது வரைக்கும் இது செய்யல இது செஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது
இல்ல எனக்கு நான பெரும்பாலும் உ முன்னாடியே சொன்ன மாரி ஒரு சிறுதானிய உணவுகள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சிறுதானியத்திலயே இப்போ வந்து ரெடிமேடாவே நெறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லா கடகளிலயுமே கிடைக்குது அந்த மாரி வந்து சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஆ பண்ணும்போது அத நம்ம வந்துட்டு ரொம்ப விருப்பப்படுறோமா அதுையும் இல்லாம அந்த மாதிரி உணவுகளை செய்யும்போது நமக்கு மன நிறைவாகவும் இருக்குது அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது அது நமக்கு வந்துட்டு மெனக்கிடல் வந்து இருக்கும் போது அந்த உணவும் நல்லும் சுவையா இருக்குது அதனால வந்து காலையில எனக்கு பெரும்பாலுமே வந்துட்டு இந்த ச சிறுதானிய உணவுகளயே இப்போ ரெடிமேடா நெறைய விஷயங்கள் கெடைக்குது சில விஷயங்கள் உங்களை மாரிதான் எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் செய்யறதுல ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட இப்போ அதெல்லாம் ரெடிமேடாக கெடைக்கது அந்த மாதிரி ரெடிமடை வாங்கி நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுக்கும் போோது டைம் நமக்கு மிச்சமா ஆது அததுனால நமக்கு வந்துட்டு ஆனா அதுக்கு ந சிறு சிறுதானியங்கள் சாப்பிடுங்க ஆசையும் நிறைவேறுது அதே மாதிரி நம்மளும் விருப்பப்பட்டதும் சாப்பிட்டோங்கிற மனதிருப்தியும் இருக்குது சோ அதனால எனக்கு அந்த சிறுதானிய உணவுகள் செய் இருக்கிற நம்ம சேமியா ஐட்டங்கள் இருக்கட்டும் அந்த மாதிரல்லாம் இப்போ எல்லாமே வந்துட்டு ரெடிமேடா வருது சோ அந்த மாதிரி வந்து செஞ்சாங்கன்னா அது ரொடியா நல்லா இருக்கும்
சரி வேற அவங்களுக்கு அவங்க செய்யறதுல என்ன புடிக்கும்
நீ சொல்றது எனக்கு இன்னும் அடப்படலை திருப்பி சொல்ல முடியுமா
இல்ல இப்ப அவங்க இப்போ சிறுதானியும் பண் பண்ணல பண்ணுவாங்க ஆஹ் இப்ப வந்து வேற ஏதாவது அவங்க செய்யறதுல வந்து இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும்ஹ் இது செய்யும் போது பிடிக்கும் அது செய்யும்போது புிடிக்குமுன்ற மாதிரி சாப்பாடு சொல்றேன் நான்
இல்ல அவங்க வந்து எப்வுமே வந்துட்டு சில மெனக்கிடலா சில உணவுகள் அது எடுப்பனாலுமே நல்லா இருக்கும் அது வந்து சரியா வருது அது சரியா வரல அப்டிங்கிறது அது கடைசது ஆனா சில விஷயங்கள மெனக்கிடல் பண்ணி இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கி செய்யணும் அப்டின்னு நினைக்கிற விஷயம் எப்வுமே பா்த்தீங்கன்னா வந்துட்டு தோசை இட்லி இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சலை குறைச்ச நினைக்க நக்கு ஒரு புதுசா ஒருடிந்த நல்லா வருது நல்ல ரெண்டாவது பட்சம் பட் அந்த மெக்கிடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்தக்கலு நம்ம வந்து அ அந்த ஒரு உணவு வந்துட்டு சாப்பி விட்டுட்டு அத வந்துட்டு இருக்குற நரைகுறையெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அது மறுபடிம் அவங்க செய்யறதுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ண மாரி இருக்கும் சோ அதனால அவங்க மெனக்கட்டுறது பிடிக்கும்
ஆஹ் நன்றி உங் கூட பேசினதுல நேரம் போனதே தெரில
நன்றி ரொம்ப